கேக்குதுங்க சகோதரி உங்களுக்கு
ஆ கேக்குது அதாவது நா வந்து என்ன பண்ணுவன்னா எ கொழந்தைக்கு அ ஆப்பிள் கேரட் அந்த மாரில்லா வாங்கி அவி ச்சு லைட்டா அவிச்சு அப்டி கொடுக்றது மிக்சில போட்டு லைட்ட் அரைச்சு குடுக்றது கொஞ்சொ தேன் இல்லாட்ட நாட்டு சக்கர இருக்குல்லா அத வாங்கி அத வாங்கி எப்டி குடுக்குறது
முடிஞ்ச அளவுக்கு சகோதரி ஒரு வயசுக்குள்ள இருக்க கொழந்தைகளுக்கு இனிப்ப வந்து அந்த அளவுக்கு கொடுக்க வேணான்னு சொல்றாங்க சகோதரி ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு இனிப்பு இப்போவே கொடுகக்கூடாது
ஆமா ஆமா ஆப் ஆப்பிள் கூட எல்லா வந்து இது போட மாட்
ஓ என என பழத்திலேயே பாத்தீங்கன்னா சகோதரி அதுலயே உங்களுக்கு இனிப்புங்கறது கலந்தத்திருக்கோங்களா அப்டிங்கு போது நீங்க வந்து இனிப்பு இனிப்பு கூடுதலா கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க
அதா சீனி போட்ட சீனி இல்ல சக்கரை தா வாங்கி போட்டு கொடுப்பே நாட்டு சக்கரன் சொல்லுவாங்கல்ல ஆ அதுதா வாங்கி போட்டுக்கடுப்பே
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி
அகூட கேரட் கொடுப்பே பீட்ரூட் கொடுப்பே
ஆ பீட்ரூட் பீட்ருகூட சகோதரி என் பையனுக்கு பிடிக்க மாட்டுக் சகோதரி நா வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆ று மாசத்துக்கு அப்புறொ கேரட் எல்லா மிக்சில அரைச்சி பீட்ரூட எல்லா மிக்சில ஒரு ஓட்டு ஓட்டி ஆ லிக்குவிடு ஆ ஆ குடிக்க மாட்ல சகோ ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சரி பீட்ருட் பொறியல் பண்ணி கொஞ்சொ அவனுக்குனு சகோதரி கார இல்லாமதா இப்ப வணக்கு வேணா வணக்கி குடுத்தோம்னா சாப்ட்டுக்கறா சகோதரி ஓரளவுக்கு
ஆனா நா வந்து அவிச்சுதான் குடுக்கறது ஆ கேரட் பீட்ரூட்லா ஏன்னா வந்து அப்டி அப்டி குடுக்கம்போ வந்து கொஞ்ச கல்லு மாரி இருக்
சேரிங்க சேரிங்க சகோ இல்ல சகோதரி இனிமேல் சகோதரி தா பாப்பாக்கு தா ஒரு வயசுக்கு மேல ஆயிடுச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்சொ பொரியியல் மாரியு அவளுக்கு பண்ணி கொடுங்க ஏன்ன வந்துட்டு கொ ஆமா சகோதரி இப்ப திருப்பி வந்துட்டு நீங்க ஒரு இப்போ ஒரு நாலு மாசக் அப்ற திருப்பி உங்க பழைய ரொட்டீனுக்கு வந்துறுவீங்க திருப்பி ஆறு மாச கொழந்தைய பாத்துக்கற ரொட்டீனுக்கு அ ஆறு மாச டைம் இருக்குல அதுக்
ஆமா இல்ல நா இவளுக்கு ஏ மொத பொண்ணுக்கு சொன்ன அவளுக்கெல்லா அப்டிதா கொண்போவ செல நேர வந்து ஆப்பிள் கூட டேட்ஸ் இருக்குல்ல அதுல ஒன்னொ ரெண்டெடுத் கூட எடுத் போட்டு அவிச்சு அ அரச்சு கொ அப்டி குடுத்துறது
ஆம சகோதரி எவ்வளவோ ஹெல்தியான உணவுன் சொல்லி யூடியூப்ல காட்றாங்க சர் கொழந்தைக் அத குடுங்க இத குடுங்க ஒடம்பு போடு வெயிட்டு போடு கொழந்த நல்லாருக்குங்கறாங்க ஆனா அதெல்லாம் பாக்க நல்லாருக் ஆனா டேஸ்ட்டு வைஸ் நல்லாருக் குமா நம்ம கொழந்தைங்களுக் குடுத்து சாப்பிடுமாங்கறது நமக்கு ஒரு கேள்வியே ஓடிட்ருக்கு
நா கடையில வி
ஆம் ஆமா சகோதரி என்னோட கொழந்தைக்கு கூட ச சகோதரி நா வந்து செரல நா வந்து டாக்டர் கிட்ட ஒரு அவங்க டெலிவரி பாத்தது அவுங்க தா சகோதரி கொழந்தைக்கு எதுனாலுமே எங்க அம்மா வீட்ல இருக்க வரைக்கு அவுங்க கிட்டதா சகோதரி காமிச்ச நானு தம்பிக்கு எதாவது உணவு குடுக்கலாமான் சொல்லி ஏழு மாசத்துக்கு அப்புறம்செட் தா இவங்க வந்து வெயிட்டு கம்மியா கொற மாசத்ல பெறந்த கொழந்தனால டாக்டர் கிட்ட டாக்டர் கன்சல்ட் பண்ணிதா குடுக்கணும்ங்கிறனால டாக்டர் கிட்ட உணவு ஆமா சார் டாக்டர் என்ன சொன்னாங்ன்னா சர்லாக்க வந்து நீங்க கடையில வாங் ங்க வேணா வீட்லயே வந்து சகோதரி அரிசி இருக்குல சகோதரி சாப்பாட்டு அரிசி
செய்ததில்ல ஆஆஅ
ஆ நா பண்ணிருக்கே சகோ நா டாக்டர் சொன்னேன்ல வெ சாப் சாப்பாட்டரிசி சகோதரி சாப்பாட்டரிசி வந்து நல்லா ஊற வச்சுக்கண்ணு நீங்க சாப்பாட்டரிசி நல்லா நல்லா ஊற வச்சு நல் வந்து நல்லா வெயில்ல ஒணத்தகூடா நி ஃபேன் இருக்குல சகோதரி நெழல்லயே வந்து ஒரு வெள்ளத்துணி போட்டு அரிசிய நல்லா கழுவி நல்லா ரெண்டு நாள் நல்லா ஒணத் அரிசி நீங்க வாயில போட்டீங்ன்னா மொறுமொறுன்னு இருக்கன்னு சகோதரி உங்களுக்கு அந்த மாரி நீங்க நல்லா ஒணத்திட்டீங்கன்னா லைட்டா வந்து ஒரு வடசட்டில வந்து கொஞ்ச அரிசிய போட்டு நல்லா வந்து கொஞ்ச லைட் லைட்டா வருத்துருங்க அரிசி கொஞ்ச பொன்னிறமாகுறளவுக்கு நல்லா வருத்தி விட்டுட்டு சகோதரி அதோட வந்து கொஞ்சமா பொட் பொட்டுக்கல்ல பொட்டுக்கல்லையும் போட்டு லைட்டா வறுத்து நீங்க வந்து பவுட்ரு பண்ணி நீங்க மிக்சியில வந்து அரைக்கும்போது கொஞ்சமா உப்பு துணுண்டு பெருங்காயம் ஓமோ இருக்குல சகோதரி ஓமத்த கூட கொஞ்ச போட்டு நல்லா நீங்க வந்து ந ந நைசா பவுட்ரு பண்ணி நல்லா ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்னா டெய்லி நி ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்து தண்ணியில கலக்கி கஞ்சி மாரி வச்சு குடுத்தீங்ன்னா கொழந்தைக்கு நல்லது ரொம்ப ஏன்னா பொட்டுக்கல்ல வந்து கொழந்தையோட வெயிட்ட வந்து ப்ரோடீன் இருக்குங்ளாமா ச் கொழந்தைக்கு வந்து வெயிட்டு வந்து இன்கிரீஸ் ஆகு அது குடுக்க சொன்னாங்க அதோட வந்து இந்த அரிசி பொட்டுக்கல்லைக்கு பதிலா பாசி பருப்பு இருக்குல சகோதரி பாசிப்பாச்சு சிறுபயிருன்னு சொல்லுவாங்கள மஞ்ச கலர்ல அந்த மாரி அந்த மாரி குடுத்தாலுமே சத்து கொழந்தைங்களுக்கு அப்டின்னாங்க அதுக்கப்புறோம் வந்துட்டு அதோட வந்து உளுந்து குடுக்கலாம் டெய்லி வந்து ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு பவுடர் வந்து அரச்சரச்சு குடுங்க இதுதா வந்து சரலாக்கு மாரி தா இது இது வந்து முடிஞ்சளவுக்கு வந்து கொழந்தைங்களுக்கு வந்து வீட்லேயே ரெடி பண்ணி குடுங்க வெளிய வாங்க வேணாணு சொல்லிட்டாங்க சகோதரி எனக்கு டாக்டர் கேட்டதுக்கு
இல்லாட்டி கலப்படம் இதாக்குறாங்க
ஆமா சகோதரி அப்பெல்லா சகோதரி அப்பெல்லா நீங்க பாத்தீங்கன்னா நெறைய சரலாக்கு நிஷ்டம்ன்னு சொல்லி குழந்தைங்களுக்கு வந்து பா பல விதமான பவுடர் வச்சிருந்தாங்க ஏன்னா அந்த காலத்துல வந்து வீட்லலா யாருமே பண்ண மாட்டாங்க சோபி காசு இருக்கறவங்க வாங்கி கொடுப்பாங்க இல்லாதவங்க நம்ம வீட்ல என்ன பண்றோமோ இந்த ராகி ஊர வச்சு பால் எடுத் து குடுப்பாங்க அது ரொம்பவே சத்து தாங்க அந்த மாரில்லா குடுத்துருக்கீங்ளா இல்ல சகோதரி இந்த ராகி இருக்குல்ல சகோதரி முழு ராகின்னு சொல்லுவா
அ ஆ இது குடுத்து பழக்க இல்ல ப நா இது குடுக்கவும் இல்ல
உங்க உங்க குழந்தைக்கு நீங்க குடுக்கவே இல்லேங்களா
இல்லல்ல குடுக்கல இப்ப இப்ப கூட நீங்க ஆமா ஆனா இந்த நவதானிய பவுட்ரு இருக்குல்லா அது வாங்கி வாங்கி வச்சிருக்கேன் வீட்ல புடிச்சது அது இருக்கு அத வந்து அ கட்
நீங்க என்ன தெரியுமா சகோதரி பண்றீங்க அப்படி இல்லன்னா சகோதரி ரம் ராகி இருக்ல அத நைட்டு ஊர வச்சு சகோதரி கா அத வந்து மிக்சியில ஓட்டி அந்த பால வந்து வடிகட்டி அந்த பால நீங்க துளுண்டு ஒரு பிஞ்ச்சு உப்பு ஒரு லைட்டா ஒங்க கொழந்தைக்கு தேவையான இனிப்பு போட்டு காச்சி குடுத்தீங்கன்னா நல்லாருக்கும் சகோதரி குடிக்கிறது ரொம்பவே நல்லது போனு ரொம்ப வெய்ட்டு இன்கிரீஸ் ஆகும் போன் கொஞ்சத்துக்கு ஏன்னா இப்பயே வந்து எலும்பு வலுப்பெற்றா தான் கொழந்தைங்களுக்கு நல்லாருக்கும்பாங்க வள வளரும் போது
ஆமா
அப்டி குடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாருக்கும் சகோதரி
நா வந்துடி நவதானியோ அவுங்க வந்த
சகோதரி கேக்குதுங்களா சகோதரி ஹலோ சகோதரி பேசுறது கேக்குதுங்களா ஹலோ ஹலோ ஹலோ